நான்
கேக்குது சிஸ்டர் சொல்லுங்க
எப்டி இருக்கீங்க தோழி நலமா இருக்கிறீங்களா சாப்ட்டீங்களா
உம் நலமா இருக்கே தோழி ஆனா இன்னும் சாப்பிடல டைம் ஆகல ரெண்டு மணிக்கு தான் சாப்பிடுவேன் நீங்க
ஆ இனிமேதா தோழி சாப்புட்ணு இங்கேயுமே இன்னந்தா மணி ஆகலல இனிமேதா சா சாப்புட்ணு தோழி
ஓர்க் போய்ருக்கீங்ளா வீட்ல இருக்கீங்ளா
வீட்ல தா தோழி இன்னைக்கி காலேஜ்லா இல்ல அதனால வீட்லதா இருக்க தோழி
ஓ
ஓகே தோழி என்ன தலைப்பு பத்தி பேசுமா சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா தலைப்பு இருந்துச்சுனா சொல்லுங்க அதுல பேசு
எனக்கு இன்ட்ரெஸ்ட் டா என்ன மூவி மூவிஸ் பத்தி பேசலாமா உங்களுக்கு என்ன மூவி பிடிக்கு ஏ எதனால பேசலாமா
ம் பேசலா சித் தோழி சொல்லுங்க
எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி என்ன அப்டின் பாத்தீங்கன்னா ஆ விஜய் படம்லா ரொம்ப புடிக்கும்
ஓ சேம் நானு விஜய் விஜய் ஃபன் தா நீங்ளு விஜய் ஃபேன் தானா
ம் ஆமாத் தோழி நம்ம ரெண்டு பேருக்கு பாத்தீங்ளா ஒற்றுமை இருக்கு க்கு ரெண்டு பேருமே பாத்தீங்க அப் அப்டினா விஜய் ஃபன்ஸு தா
ஆமா சிஸ்டர்
ம் அது மட்டு இல்லாம அ விஜய் புடிக்கு ஆ விஜய் சொல்லாம இருந்த அப்டின்னா இப்போதைக்கு எனக்கு கரண்ட்ல வந்துட்டு சிவக்கார்த் திகேயன் புடிச்சிருக்கு எதுனால அப்டினா அவங் க நடிப்பு எல்லாமே பாத்தீங்க அப்டினா ரொம்ப சூப்பரா இருக்கு அ நல்லா நடிச்சிருக்காங்க கதைக்களம் பாத்தீங்க அப்டினா கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட்டிங்கா இருக்கிற கதைக்களமா இப்ப அவங்க சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால எனக்கு இப்ப அவங்களோட நடிப்புமே கொஞ்சோ புடிச்சிருக்கு தோழி
ம் ம்
நீங்க சொல்லுங்க வேற எந்த நடிகர்லா புடிச்சிருக்கு எந்த மாதிரியான படங்கள் பாக்குறீங்க சொல்லலாமே சொல்லுங்க
எனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் விஜய் மூவி தா புடிக்கு அவர் இல்லாம வே எந்த மூவினா மோஸ்ட்லி நானு இந்த மாரி ஆரர் மூவிஸ்லா பாக்க ஆரம்பிச்சிருவே
ஓ ஹாரர் மூவிஸ்லா பாக்
ஆமா ஆரர் ஒரு ஹாரர் மூவி பாத்து இன்னு அது வந்து வெளிய வரவே இல்ல அது என்ன தெரியுமா அந்த மம்மி மூவி நீங்க பாத்துருக்கீங்ளா
எ எந்தது தோழி
மம்மி மம்மி
மம்மி அதெல்லா நான் பாப் பே ஆனா பகல் டைம்ல வேணன பாப் பே நைட்லனா அது கொஞ்சோ ரொம்ப ஹாரர் மூவிய எல்லா பாத்தோனா
அ சிஸ்டர் அத நான் மதியானம் பாத்தேன் ஆனா பாத்துட்டு வெளியே வந்து ஹோட்டல்லல சாப்பிடவே இல்லன்னா பாத்தக்கோங்க செமையா பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் அந்த மூவி இன்டர் இன்றவல் போட்ட உடனே பாப்கார்ன் வாங்க போகலான்னு போவோம் இல்லயா என்ன பாப்காண்னே வாங்க விட தோனல இந்த படுத்துனால எதுமே சாப்பிட தோணல ச்சு சா பயம்ல ச்சு அது மாறி எப்படி சொல்றதுன்னா ச்சு அந்த மம்மி வந்து அதோட தோலை வந்து அதுவே பிச்சுக்கும்
உம்
அதெல்லா வீட்டுல அப்படிய தெளிவா காட்டுறாங்க லைவா அதுல வந்து பிளட்டு் வருறது இதெல்லா பாத்தவுடனே நம்மளுக்கு சாப்பிடறதே தோணாது அந்த மூவிய பாத்தாலே ஒண்ணு சாப்பிட்டு போயிட்டீங்கன்ன நான் வாமிட் எடுத்துருவோம் சாப்பிடாம போனா சாப்பிட முடியாது ஆமாங்க சிஸ்டர் ரொம்ப இதுவா இருக்கு எங்கள மாரி இருக்க சொல்லுங்னா சில விஷயத்த பாத்தா நம்மளுக்கு ஒரு மாரி ஆகும் பாத்தீங்களா புடிக்காத விஷயத்த சாப்பிட சாப்பிடனு எப்படி குமட்டும் நம்மளுக்கு அந்த மாரி இருக்கு இந்த மூவி ஏன்டாப்போனோனு ஆயிட்டு
ம் ம்
நீங்க இந்த மாரி ஏதனா மூவி ஏன் பார்த்தோணு ஆய்டிச்சி அந்த மாரி எதா மூவிஸ் இருக்கா
ஏன்னா பார்த்தோனு ஆகற அளவுக்குல்லாம் அந்த மாதி ரி மாதிரி மூவி சொல்லணும்னா ம் நான் மேக்சிமம் இந்த ஃப்பேமிலி ரிலேட்டடான மூவிஸ் தான் பாப்பேன் ஹாரர் அந்த மாதிரி பாக்க மாட்டேன் ஆ அது மாதி ரி எனக்கு புடிச்ச படமா இருந்தாதான் தோழி நான் பார்ப்பேனே சும்மா பாக்குறாங்க அப்படிங்கறிறதுக்காகல்லாம் எந்த மூவிக்குமே நான் போகமாட்டேன் அதே மாதிரி வீட்டுல டிவி பார்த்தாலுமே வச்சு பார்ப்பேன் புடிச்சிருந்துச்சுன்ன ரி தான் கண்டினியூ பண்ணுவேன் இல்லன்னா நான் எடையிலயே ஸ்டாப் பண்ணிருவேன்
ஆ ஆ
அந்த மாதிரி சொல்லலாம் ம் வேற சீரியல்ஸ் வைஸ் என்னென்ன சீரியல்ஸ் எல்லாம் பாப்பீங்க
ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்ல இருந்து நைன் ஓ கிளாக் வரைக்ரகும் மே பாப்பேன் சிஸ்டர்
ஓ எல்லா சீரியஸம் அப்ப உங்களுக்கு தெரியும்
விஜய் டிவியில இருக்குர சிரியஸ் மோஸ்ட் ஆஃப் பாப்ப
ஓ ஓகே தோழி ஓகே தோழி அதுல ஏதாது ஒன்ரெண்டு சொல்லுங்க பாப் ப
எனக்கு அதுல அய்யனார் துணை புடிக்கு அதுல்லாம அலை அழகே அழகணு ஒரு சீரியல் இருக்கு அது பாத்தீங்கனா புதுசா அது புடிக்கு இன் அது ரெண்டுமே நல்லா இருக்கு கதைய ரொம்ப இது பண்ணாமயு ஷார்ட் அண்ட் ஸ்வீடா இது பண்றாங்க டக் டக்குனு மூவ் ஆகுது அதனால
ஒகே ஒகே ம் வேற விஜய் டிவில என்னென்ன சீரியல்ஸ் இல்லாம வேற என்னென்னெல்லா பாப்பீங்கன் கொஞ்சோ சொல்லுங்க அந்த ரியாலிட்டி ஷோ அந்த மாதிரி
பிரியங்கா இருக்குற ஷோஸ் பாப்ப இல்லனா டான்ஸ் ஜோடி டான்ஸ் சோ இந்த மாதி சிங்கிங் ஷோ சூப்பர் சிங்கர் இந்த மாதி இதெல்லா பாப்ப
ஓ ஓகே தோழி ஓகே தோழி
மொத்ததுல உங்க மைண்ட் வாய்ஸ் சொந்த ஈு போனு பெரி வீடா இருக்குல்ல எல்லாத்தயு பாக்கும் பொழுதுதான தோணது
இல்ல இல்ல ஒரு சில பேரு ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்டினா மொபைல்லே மூழ்கி போய்ருவாங்க ஆ ஒரு சில பேரு டிவி பாப்பாங்க அது அவங்க அவங்களோட இதுல உள்ளது ஆனா மொபைல முழ்கறத விட இந்த டிவி பாக்குறது ஓரளவு தேவலன் தா நா நனைக்கிற
ம் ஆமா ஆமா சிஸ்டர்
ஏனா மொபைல்லயே மூழ்கிட்டம்னா இப்ப மொபைல்ங்கறது என்ன சொல்றது நம்ம கண்ணு கிட்ட ஓரளவு பக்கத்துல வச்சு பாக்குறோ இதே டிவினா கொஞ்சோ நம்ம தள்ளி இருந்து பாப்போ அதனால கண்ணுக்குமே வந்துட்டு எந்த பிரச்சனையு வராது அதனால டிவியே ஓ கே தா தோழி
நீங்க எனக் காலேஜ் போலயா
இல்ல தோழி இன்னைக்கி கல்லூரிகள் விடுமுறை
ஒய்
எதுனால அப்டினா அடுத்து அடுத்த இயர் ஸ்டார்ட் ஆக போதுல்லயா அதனால லீவு
ஓ
எக்ஸம்ஸ் இப்பதா முடிச்சிருக்கோ அதனால லீவ் வுட்ருக்காங்க நீங்க அப்றோ சொல்லுங்க உங்க ஆபீஸ்லா எப்டி போய்ட்ருக்கு வேலைகள்லா எப்டி பரபரப்பா போய்ட்டு இருக்கா
என்னோட இதுவா
ம்
அப்டிலா எதுவு இல்ல சிஸ்டர் ஏதோ ஒன்னு போய்னு இருக்கு எப்ப எப்ப நாலு மணி ஆகுன் வெட் பண்ணினு இருக்க நானே
என்னாச்சு தோழி எப்பவுமே அப்டியே நல்லா விறுவிறுப்பா துடிப்பா வேல பாப்பீங்க என்னாச்சு இப்ப திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்களே
புதுசா எங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் பாண்டிச்சேரில ஒரு பிராஞ்ச் இருக்கா அந்த பிராஞ்ச் க்கு என்ன மேய்ண்டேன் பண்ண சொல்றாங்க இங்க இருந்து அய்யயோ இங்க இருந்து அந்த பிராஞ்ச மெய்ண்டேண் பண்றதுனா ரொம்ப தலவலியான ஜாபு
ஆமா நம்ம வேலை பாக்குற எடத்துல இருந்து பாத்தோம்னா பெ
சொல்லிருந்த இன்னைக்கு கம்பல்சரிங்க நான் வரல எனக்கு செட் ஆகாது அப்டின்னு சொல்லலான்னு இருக்கேன் அதனால சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னு ஒரே யோசனையா இருக்கு
நீங்க இங் இங்கிருந்து அந்த இத பிரான்ச் மெயின்டென் பண்றது கொஞ்சம் ரிஸ்க் தோழி எதனால அப்டின்னா அங்க என்னென்ன நடக்குது என்னன்னு நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது
ஆமா ஃபுல்லா அவுங்க அவுங்க என்னென்னல்லா பர்ச்சேஸ் பண்றாங்களோ அதுக்கான அக்கௌண்ட்ஸ் பாக்கற வேல தா
உம்
அதுனால கொஞ்ச அதாது ரிஸ்க்கான வேல தா இங்க இருந்து பாக்கறதே ஒன்னு முடியாது அவ்ளோ இதுவா கொண்டு வர
அது உண்ம தா தோழி எந்த வேலையுமே நம்ம அந்த எடத்துல இருந்து பாத்தா தானே என்னன் தெரியு நம்ம பில்லிங்லா பாக்கும்போது அங்க ஒரு கணக் சொல்லுவாங்க இங்க ஒரு நமக்கு சென்ட் பண்ணும்போது வேற கணக்கா இருக்கலாம் அது கொஞ்சோ ரிஸ்க்கு தா தோழி அதுனால விடுங்க இதுல நமக்கு விருப்போ இல்லைனா விருப்போ இல்லைன் சொல்லிர்லா இது காகல்லா நீங்க வந்துட்டு எப்பவு புத்துணர்ச்சியா பேசுற ஆளு இப்டி சேடால்லா பேசக்கூடாது
அதா அதா அதா மண்டைல அதே ஓ உம்
ஒரு புத்துணர்ச்சியாவே பேசலையே அப்டியே ரொம்ப சேடா பேஸ்ற மாரில்ல இருக்கு
ஓ அப்டி சொல்றி
ஆஹ் உங்க குரல்ல இந்த இது தெரியவே இல்ல இன்னிக்கு அதா கேக்கறே
அது ஆஃபீஸ்க்குள்ள அந்த வேல ம் எப்டின்னா நல்லா கத் அ லைட்டா பேஸ்னாலே சத்தமா கேக்குமா அதுல கொஞ்ச வால்யூம் கொஞ்ச கம்மி பண்ணி பேசிட்டுருந்தே இப்ப எம்பக்கத்துல இருக்கவுங்கல்லா வந்ட்டாங்க வீட்டுக்கெளம்ப மாரி எழுந்து வெளிய வந்ட்டே எனக்கு தெரியாதனால பேஸ்னாலுமே எப்டின்னா சும்மா ஃபோன் பேசுனா என்னோடய ஒர்க்கர்ஸோட கஸ்டமர்ஸ் கிட்ட பேஸ்ரதுதான கால் பண்ணி டூட்டி முடிஞ்சா இல்லையானு கேட்டே இருப்பாங்கள்ளையா ச் சோ அதனால நான் கஷ்டமர் கிட் டமர்ஸ்ட பேசுறேன்தா பேசிட்ருக்கதா நெனைப்பாங்க ஃபர்சனல் கால்னு நெனைக்க மாட்டாங்க
ஓ சேரி சேரி சேரி சேரி
ஆபிஸ் ஒர்க்னா கத்தி கத்தி பேசுவேன் ஏன் அத முடிக்கல அது முடிக்கலனு இந்த கால்ல கத்தி பேசுறதுல்லா சைலண்ட்டா பேசினுக்கேனா அதுனால கண்டுபுட்ச்சிருவாங்க எங்க பர்சனல் கால் தா பேசுறோ அதனால எழுந்து வெளிய வந்ட்டே
ஓ சேரி சேரி ஓகே ஓகே அப்பறோ இன்னிக்கு இன்னிக்கு என்ன சாப்பாடு மத் என சாப்ட போறீங்க வீட்லந்து எடுத்
இல்ல சிஸ்டர் வீட்லந்து எடுத்துட்டு வன்ட்டே எங்க மம்மி தயிர் சாதமு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு குடுத்துருக்காங்க காம்பினேஷனே செரி இல்லையே அ அதான
பரவால்ல எது கெடைக்கிதோ அத சாப்டு ட வேண்டிதா
அது நைட்டு செஞ்சாங்க நைட்டு சாப்ட சொன்னாங்க நைட்டு நானு சிப்ஸ்சு பாக்கெட்லா நாங்க அங்கயே சாப்பல்ல லேஸ் அதுலா வேற எதும் சாப்டவே இல்ல நைட்டு ச் செரீன்னு சிக்கன் எடுத்து ஃப்ரிட்ஜில வச் தாங்க நாளேக் காலேல நாங்க உனக்கு இது தரே ரெடி பண்ணி தரே அப்டின்னாங் சிக்ஸ்டீ ஃபைவ் தரேனாங்க அதால காலையில சிக்கன ச் எல்லாத்தையும் இது பண்ணி காலேல செஞ்சு குடுத்தாங்க பாப்பே இல்லனா தொட்டுக்க எதனா சிப்ஸ் ப்ஸ் லேஸ் பாக்கெட் எதுனா வாங்னா டக்குனு இறங்கிரு உள்ள
ம் ஆமா அதையு கொஞ்சோ வாங்கி வச்சுட்டு சாப்ட்டீங்கன்னா கொஞ்சோ நீங்க சொல் ற மாரி இறங்கு இல்லன்னா காம்பினேஷன் செட்டாகலனு இறங்காம இதுவும் போயிடு
ம்
ம் சாப்டுங்க தோழி நல்லா ஆஹ் டைமுக்கு சாப்டுங்க இங்க இன்னக்கி இன்னக்கி நா என்ன பண்ணேன்னா ரசம் வச்சே தோழி ரசம் வச்சுட்டு அ வ க வ இது அது என்னது கத்திரிக்கா பொரியல் பண்ணே
ஐயயோ பிடிக்காத பொருளே கத்திரி
ஆஹ் அது ஒரு சில பேருக்கு புடிக்காது எனக்கு வந்துட்டு அது புடிக்கு அத விட கொழந்தைக்கு ரசம் வச்சா அவன் சாப்பிடுவா அதுனால இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் விட் டு ஒரு மூணு நாள் விட்டு விட்டு கண்டினியூவாவே ரசம் வக்க ஆரம்பிச்சிருவே ஏன்னா தொடர்ந்து கொழந்தைக்கு ரசம் கூடாதுன்னு ஒரு மூணு நாள் விட்டு விட்டு வச்சோம்னா அவே கொஞ்சே சாப்டுவா
ஓகே ஓகே சிஸ்டர்
ம் அதுனால இப்ப அது குடுத் திருக்கு சேரி ஓகே தோழி நீங்க பாருங்க நாம்ம தொடர்ந்து பேசலா நன்றி தோழி ஆஹ் ஓகே